ஆஹ் கேக்கு குது ஹாய் எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க
ஆஹ் நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா
ஆஹ் சாப்பிடாச்சு வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அம்மாலாம் நல்லா இரு
வீட்ல எல்லாரும் ஓ எல்லாரும் நல்லா இருக்காங்க
ஓகே ஓகே இந்த எ இத்தொட யு ஜி முடியுது தானே உனுக்கு
ஆமா ஆமா யூஜி முடிச்சுட்டேன் இப்போ பைனல் எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு இப்ப ஒர்க் தான் பாத்துட்டு இருக்கேன்
ஓகே ஓகே பி ஜி பண்ற ஐடியா இல்லையா
பி ஜி வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருக்கு பி ஜி பண்ணா இப்ப வந்து மோஸ்டா இந்தியால பண்ணா எல்லாரும் வேல்யூ இல்லலைன்னு சொல்றாங்க அப்ராட்ல போய் படிச்சதுனா கூட அங்க அங்கயே நம்ம ஏதாவது ஜாப் போயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு கன்ஃயூஷன்ல இருக்கு
ஓகே சோ அப்ப பி ஜி பண்ணா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல பண்ற ஐடியாதான்
ஆமா ஆமா ஏன்னா அங்க ஃபாரின்ல போய் நம்ம படிச்சோம்னா நம்ம படிச்சுட்டு அங்கே ஏதாவது ஐடி பீல்ட்ல ஒர்க்க கெடைச்சிரும் கண்டிப்பா ஆனா இங்கெங்க போது அப்டி எதுவு நம்ம கேரண்டியா சொல்ல முடியமாட்டீங்கிது எல்லாரு இங்க பி ஜி படிச்சா ஓவர் ஃக்ராஜுவேட்ன்னு சொல்லியறாங்க சில கம்பனியோட எழுதி எலிச்சிபிலிட்டில வந்து பீ ஜியேவே சேத்துக்க மாட்டேங்கறாங்க ஒன்லி யூ ஜி மட்டும் போட்டறாங்க
ஓகே ஓகே ஓகே ம்
சரி அதுதா என்ன பண்ணலா அப்புடிங்கற ஒரு ஐடியாலயே இருக்கோ பிளேஸ்மெண்ட்ஸுமே அவ்ளோவா நல்லா வரல இந்த வர்ஷோ
ஓ இந்த வருஷம் ப்ளேஸ்மென்ட்ஸ் அவ்ளோ பெருசா வர
அ ஆமா ஆமா என் நா எல்லாமே ரொம்ப டவுன்ல இருக்கு அப்டி இப்டி சொல்லி ஃபுல்லாவே நான் ஐடி ஜாப்ஸூ பி பி ஓ அந்த மாரிதா வந்துச்சு
ஓகே ஓகே
செரி அதா அப்படி என்ன பண்ணலா அப்படின்னு ஒரு ஐடியாலயே இருக்கோ இல்லைன்னா பேசாம மறு இல்லன்னா இங்கேயே இந்தியாலேயே பி ஜி பண்ணிட்டு இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலு பண்லா இல்லன்னா பி ஜியே பண்ணாம நம்ம கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலு பண்ணிக்க வேண்டியதுதா
ஆமா ஆனா ஃகவர்மெண்ட் ஜாப்ஸுமே இப்ப ரொம்ப காம்படிேட்டிவாதா இருக் பஸ்ட் எல்லா கொஞ்சோ ஈஸியா வேனா இப்ப நெறையா பேர் வந்து அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா படிக்கிறாங்க வேற எங்கேயுமே ஜாப் எதுவுமே போகாம ஃக்ளாஸ் போய் கோர்ஸஸ் எல்லா போயிட்டு ஸ்பெசிஃபிக்கா இப்ப காலேஜ் டைம்லயே பாத்தீங்கன்னா அவங்க ஃகவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சறாங்க ஒன்ஸ் காலேஜ் முடிச்சு வந்தவொனமே ஃகிளாஸ் போறாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அவங்க கோர்ஸஸ்லா போய் ப்ரிப்பேர் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம திடீர்னு போய் எக்ஸாம் எல்லாம் ஃக்ளியர் பண்ணவும் கஷ்டோ தா
ஆமா ஆமா ஏனா இப்ப வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சு ஃகவர்மெண்ட் ஜாபக்கு யாரு கேட்டாலு நா ஃகவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்றே ஃகவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிர்றாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா சும்மா வீட்ல சொல்றாங்க அப்டிங்கற ஒரு ரீசனுக்காக எழுதம்போது து அப்ப நம்ம எப்டி சொல்றாங்கன்னா உண்மையாலுமே உக்காந்து படிக்கிறவங்களோட கட் ஆப் எல்லா கம்மியாயிச்சி
ஆமா அது ஒரு இது வே இது வேற டிராபேக்காருக் ங்கு இப்ப நா மேக்சிமம் நறையா பேரு வந்து ஃகவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ்தா ஃப்ரிப்பேர் பண்றாங்க ஏன்னா இப்ப ஐ ட்டி செக்டர்லா பாத் இன்னா திடீர்னு லே ஆஃப் பண்றானுங்க சோ நம்ம அப்ப வேணாம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதே ஃகவர்மெண்ட் ஜாப்ல நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குல்ல ஆனா ஐ டி ரிலேட்டர் ஜாப்ஸ்ல்லா இப் இப்ப கொஞ்ச டவுனாதா போய்ட்ருக்கு
இப்ப எல்லாருமே இப்ப எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு ஐ டிலா டவுன் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி தெரிஞ்சனால இப்ப எல்லாருமே பி எஸ் சி ஓ பி ஏ பி இ முடிச்சவங்களே இப்ப ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்குதா ட்ரை பண்றாங்க பி ஏ முடிச்சுட்டு ஃகவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பன்றாங்க அப்டி இல்லனா நான் ஐ டீ ஜாப்க்கு போய்றாங்க ஓகே கெடச்ச வேலக்காச்சு போயரலா அப்டீனு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண மாட்றாங்க
ஆமா அப்புடியு இல்லாதவங்க சில பேர் எல்லாம் கொஞ்சோ ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு பி ஜி முடிச்சுட்டு அப்டியே அங்க ஒர்க் பண்ணி அங்கயே செட் செட்டில் ஆய்றாங்க மேக்சிமம்
ஆமா ஆனா மோஸ்ட்டா எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா பி ஜி பண்ற மாரி இருந்தா ஃபாரின் போய் அப்டியே பண்ணிட்டோன்னா பெஸ்ட் அப்டி இல்லனா இங்கெல்லா பண்ணோம்னா வேஸ்டு ஏன்னா பீ ஜி ஃபாரின்க போது அங்க வந்து அதோட நம்ம படிக்கறதோட இதுவே கொஞ்சோ குவாலிட்டியா இருக்கும் இங்க எல்லாம் சும்மா பேருக்குன்னு வந்தா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பீ ஜிலலா வந்து அதெல்லா கொஞ்சோ பெஸ்ட்டா இருக்கு
ஆமா இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ் போனாலுமே அங்கேயுமே பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு கூட நம்ம படிச்சிக்கலா இங்க பாத்தா பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாதா இருக்கு அங்கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெசபிக் டைம்தா காலேஜ் இருக்கு அதுக்கப்பறோ ஈவினிங் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே நல்ல பே கெடைக்கு அத வச்சே நம்ம பீஸ்க இல்ல எதாவது அடிஷனல் ரூம் ரெண்ட் அந்த மாரி எதாவது பே பண்ணிக்கலா ஆனா என கொஞ்சோ காஸ்ட் மட்டும்தா கொஞ்சோ ஜாஸ்தி அந்த டூ இயர்ஸ் மட்டும். நம்ம கரெக்டா பிளான் பண்றோம்னா நெக்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியா இது பண்ணிக்கலாம்
ஆமா ஆமா அப்படியே நம்ம இங்க லோன் எடுத்தே நம்ம வந்து ஃபாரின் போற மாதிரி இருந்தாலுமே போயிட்டு நம்ம அங்க பா நம்மக்கு நம்ம செலவுக்கு யாராச்சும் ஒருத்தங்க அமௌண்ட் குடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அங்க பார்ட் டைம் பண்ணி எப்படியாச்சும் லோன வந்து அடச் சர்லாம் அந்த ஒரு ஐடியால வந்து போற மாதிரி இருக்கணும் ஏன்னா இங்க இங்கேயும் லோன் எடுத்துட்டு நம்ம போய் அங்க சர்வைவ் பண்றக்கும் பார்ட் டைம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது கஷ்டமாயிரும் ஒன்னும் நம்ம சர்வைவ் பண்றதுக்கு எதாச்சும் அமௌண்ட் கொடுத்தாங்களோ இல்லைன்னா நம்ம லோன் கட்டுறக்குாச்சும் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம தைரியமா போயிறலாம் கெளம்பி
உம் அது நம்மதானே ரீபே பண்ற மாதிரி இருக்கும் லோனை யாரு இப்ப நீ படிச்சு முடிச்சக்க அப்புறம் தான் உனக்கு லோன் ரீபே பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நீ டூ இயர்ஸ் முடிச்சுட்டீன்னா நீ வேலைக்கு போய் நீதான் ரீபே பண்ண இப்ப நெறைய பேர் என் ஃப்ரெண்ட் சர்கிள் எல்லாம் பாத்தீன்னா அவங்க லோன் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க சர்வைவலுளுக்கு அவங்கதா ஏர்ன் பண்ணிக்குவாங்க ஆஹ் எந்த ஃபீஸ் கட்டுறது அ அதுக்க எல்லாமே அவங்கதா இது ஏர்ன் பண்ணிகோங்க அப்பறம் டூ இயர்ஸ் முடிச்சட்டாங்கா அவங்க அங்கேயே ஜ ப் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் லோன் ரீபே பண்ணுவாங்க ச அந்த மாரிதா இருக்கு கரனா நம்ம இங்கிருந்து அங்க படிக்கறதெல்லா ஏன்னா நம்ம அந்த அளவு பினான்சியலா ஸ்டேபிளா இருஞ்ச்சுன்னா அப்படி ஓகே அங்க கா் காஸ்ட் ஆப் லிவிங்மே ஜாஸ்தி தா அந்த கண்ட ட்ரீ பேஸ் பண்ணிதா இருக்கு சில கண்ட்ரிஸ்
ஆமா ஆமா ஆமா
வெயில் ஜாஸ்தியா இருக்கு சில கண்ட்ரிஸ்லா ஒரு மீடியம் லெவல்ல இருக்கு
ஆமா ஆமா ஆமா இப்போ நல்ல யூனிவர்சிட்டில வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது கெடைச்சதுன்னா பரவால்ல சில யூனிவர்சிட்டி தா ஸ்காலர்ஷிப் வந்து ஓகே பண்ணிக்கிறாங்க அதுக்கு நம்ம யூ ஜி ல நல்லா ஒரு பர்சன்டேஜ் வச்சிருந்தா நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை அ லைவஜில பெர்சன்டேஜும் கம்மியா இருந்துச்சுன்னா அதுவும் கஷ்டம்தா
ஆமா அதுவு ஒரு மே இது ஆனா என்ன இருந்தாலுமே இங்க நம்ம என்ன கோர்ஸ் படிச்சாலுமே அங்க போய் கோர்ஸ் படிக்கிற வேல்யூ மட்டுந்தா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களே தவற இங்க படிச்சா எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அங்க போய நீ படிக்கிற டிகிரிக்கு மட் என்னா வேல்யூ
ஆமா ஏன்னா உண்மையாலுமே இப்ப நம்ம இந்த த்ரீ இயர்ஸ் படிச்சதே வேஸ்டுங்கிறதிரிதா அவங்க அங்க நெனைச்சுக்கிறாங்க அதே மாதிரிதா அங்கேயு இருக்கு அங்க வந்து இந்த த்ரீ இயர்ஸ்ல நமக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்கா ஆனா அங்க போய் நம்ம ஒரு ஒன் இயர் தா படிச்சிருப்போ அப்படியே ஃபுல்லாவே பிராக்டிக்கல் நாலேஜ் ஆ அவ்வளவ்தா இருக்கு
ஆமா
இங்க வந்து இந்தியால வந்து பிராக்டிக்கல் வந்து சும்மா சும்மா பே சும்மா சொல்லணு அப்படிங்கற மாரிதா இருக்கு எல்லா காலேஜுமே எவ்ளோ பெஸ்ட் யூனிவர்சிட்டி டாப் காலேஜஸ்னாலுமே சும்மா பிராக்டிக்கல்லா சும்மா பேருக்கு அப்படிதா வச்சுக்கிறாங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண அது மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கறதா காலேஜ் போனா எல்லாரோட மைண்ட் செட்மே அப்படிதா இருக்கு ஆனா ஃபாரின் போனாதா நமக்கு வந்து உண்மையாலுமே இப்படிதா இருக்கும் போல காலேஜ்ஜு இதுதா பிராக்டிக்கல்தா இப்படிதா இருக்கும் அப்படின்னே நமக்கு அங்க போனாதா தெரியுது
அங்க இங்க வந்து நம்ம புக்ஸ் ஆஹ் டி டிபெண்ட் பண்ணிருப்போம்லா அங்கல்லாமே ப்ராஜெக்ட் பேசிஸ்லதா இருக்கு நீ ப்ராஜெக்ட் பண்ணி நீ நா அவலா எல்லாமே லேர்ன் பண்ணி அது அதுவுமே ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஏன்னா நம்ம இங்க இருந்து போறோம்னா நம்ம இங்க எல்லாமே புக்கை டிபெண்ட் பண்ணி படிச்சுட்டு யாருகிட்டயாவது ஹெல்ப் வாங்கி அப்படிதா இருக்கு ஆனா அங்கல்லா போனா யாரு பெருசா ஹெல்ப்லா பண்ண மாட்டாங்க நம்மளா ப்ராஜெக்ட் நம்மதா செலக்ட் பண்ணி எல்லாமே நம்ம பண்ட்டு அவங்ககிட்ட காமிச்சு நம்மதா இது பண்ற மார் இருக்கு சோ எஜி கேஷனல் சிஸ்டமே ப அப்டியே மாற மார் கும் அது கடா பண்றது அத விட கொஞ்ச சேலஞ்சிங்காதா இருக்கு சோ எல்லாமே யோசிச்சுதா ஆமா ஏ முடிப்பனு அப்பற பினான்சியலாவு நம்ம ஸ்டேபிளா இருக்கற மாரி இருந்தா மட்டுந்தா லா மாறத்துக்கு எல்லா யோசிக்கணு
ஆமா ஆமா ஏனா இப்ப ஃபாரின் போறது என்ன கொஞ்ச நஞ்ச செலவா ய வ்ளோ லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணி போவ்னு ஆனா அதெல்லாமே நம்ம யோசிச்சுக்கணு ஃபஸ்ட்டே எல்லா யோசிச்சு போனா
எதாவ்து பேக்கப் பிளான் மாரி ஏதாவது இருந்தா கூட ஓகே சேரி நம்மளால திருப்பி இ அங்க கண்டிப் நீ இங்க ஒக் பண்றினா அங்க ஒரு கண்டிப்பா ஒரு பைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இருந்தா மட்டுந்தா உன்னால லோ லோன் ரீபே பண்ணிட்டு இங்க வர மார்ருக்கு இங்க வந்தாலு உனக்கு அவ்ளவு பேக்கேஜஸ்லா எக்ஸ்பக் டு பண்ண முடியாது அங்க வாங்குன பேக்கேஜ் அதனால இங்க வந்து அவங்க இண்டியால அவ்ளோ பேக்கேஜ்ஜ அவுங்கனால தரவும் முடியாது திருப்பி நம்ம இங்க வந்து செட்டில் ஆ ன்னா அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே நம்ம யோசிக்ன் னுள்ள
ஆமா ஆமா சும்மா நம்ம போணு எடு
ஆ ஓகே திருப்பி நம்ம இங்கதா இண்டியாதா வரோனா அதுக்கான பேக்கப் பிளான்ஸ் என்ன பண்லா அதெல்லாமே நம்ம யோசிச்சுதா டிசைட் பண்ணணு பட் என்னா அந்த மாரி ஆப்பர்ச் ட்டி கெடைச்சினா நம்ம அத யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல பரவால
ஆமா ஆமா சும்மா இதுக்காக ட்ரைப் பண்ணி ம் இப்ப சும்மா இது இப்ப எல்லாருமே மோ மோஸ்ட்டா ஃபாரின் தா போயர்றாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கல்ல இருந்து எங் காலேஜ் சீனியர் வரைக்குமே அப்டிதா ஃபாரின் தா போய் படிக்கிறாங்க
ம் அப்ப அவங்ககிட்ட ரெஃபரன்ஸ்ல்லா வாங்கி எப்பிடி பீஸ்ட்ஸ்ரக்சர் எப்டி இருக்கு அங்க ஜாப் ஆப்பர்சுனிட்டிஸ்லா எப்டி இருக்கு அந்த மாரி நாலேஜ்லா பாத்துட்டு அப்றோ நீ டிசைட் பண்ணிக்கோ எது பெ ட்ரா இருக்குன் சொல்ட்டு
அப்டிதா யோசிச்சு பண்ணணு ஏனா சும்மா எடுத்தோன்ட்டு போயிட்டம்னா அப்புறோ கஷ்டோ ஆயிரு நமக்கூ அங்கியு கஷ்டோ இங்க ஃபேமிலிக்கூ கஷ்டோ அதுனால எல்லாமே யோசிச்சுதா பண்ற மாரி இருக்கணு
ஆமா அதெல்லா யோஸ்சு டெசிஷன் எடு திட்டு என்ன பண்லான் சொல்லு ஓகேவா
ஓகே ஓகே ஓகே எனக் கொஞ்சோ ஒர்க் இருக் க்கு நா அப்பறமா கால் பண்ணட்டா செரி ஓகே செரி வெச்சர்றே பாய்